ஹ
வணக்கம் தோழி நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சாப்டிங்களா
ஆமா தோழி இப்பதா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆமா தோழி இப்பந்தா சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
நா வந்து பொறிச்ச மீன் சாப்ட்ட தோழி
பொறிச்ச மீனா நைட்டே பொறிச்ச மீனா சாப்பாடா
ஆமா அவசரம் தாங்க முடியல அதான் ஆ அவசரம் தாங்க முடியல தோழி அதான் பொறிச்சி சாப்ட்டுட்டேன்
சேரி சேரி ரொம்ப புடிக்குமா மீன்னா உங்களுக்கு
ஆமா தோழி மீன்னா உயிர் தோழி
சேரி சேரி என்ன மீன் ரொம்ப விரும்பி சாப்புடுவீங்க
என்ன மீனுனா
ஆமா
இறாலு பிடிக்கும் தோழி
ம் சேரி
வேற வந்து இந்த துண்டு மீனு
ஓகே இன்னைக்கு என்ன மீன் சாப்டீங்க
இன்னைக்கு வந்து துண்டு மீனு தோழி
எனக்கு தெரிஞ்சி சுறா மீனா
ம் சுறா மீன்னா அது என்ன மீனுன் தெர்ல தோழி உருண்டையா இருந்து
ஓகே ஓகே தோழி வேற என்ன புதுசா ரொம்ப விரும்பி சாப்டுவீங்க
வேற வந்து என்ன சாப்டுவே ஃப்ரைட் சாப்டுவே அதுதா போறடெல்லா அதுதா வாங்கி சாப்டுவே தோழி ஏனா அது வந்து நல்லா புடிக்கு தோழி ஆமா தோழி வேற ப்ரோட்டாவு புடிக்கு ப்ரோட்டாவு சாப்டுவே
புரோட்டா வந்து மார்னிங் சாப்டுவிங்களா நைட் சாப்டுவிங்களா
ஹ ஆ செல டைம் என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமா மார்னிங் சேப்பே மிச்சோ ஃபுல் டைம் வந்து நைட்டு தான் சாப்புடுவேன்
நைட் அவாய்ட் பண்ணிக்கீங்க தோழி நைட் வந்து மைதாவுக்கு டைஜெஸ்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ மார்னிங் மோஸ்ட் ட்டு எடுத்துக்க பாருங்க மார்னிங் வீட்ல செஞ்சு சாப்புடுங்க கடையில வச்சு நைட்லதான் மார்னிங் எடுக்காதீங்க ஏன்னா அதுல எஃகு சேத்துருப்பாங்கல்லா கண்டிப்பா அதுல வந்து எக்கு இருக்கு சோ அந்த காலத்த நீங்க சாப்ட்டம்போ வந்து உங்களுக்கு அது ஆ கெட்டு போயிரு எக்கு வந்து நா நெக்ஸ்ட் டே கெட்டு பொயிருவோம்ல குளுர்லா வந்து
இல்ல தோழி கடையிலதா நைட்டு சாப்றதாந்தா கடையிலதா தோழி வாங்குவோ
சரி சரி கால்ல சாப்பா எப்டி சாப்பிடுவீங்க நைட் உள்ளத சூடாக்கி சாப்டுவீங்களா
இல்ல தோழி காலத்த வந்து நாங்க வந்து செல டைம் வந்து வீட்டுல ப்ரோட்டா போடுவோ ஃபங்க்ஷன் எதா வந்தா காலத்த போடுவோ மத்தபடி நைட்டு ப்ரோட்டா வாங்குவோம்ள தோழி அது வந்து மிச்சோ வரும்ளா அத நாங்க வந்து கால த்த வெறுமணிக்கு சாப்டவோ தோழி இல்லாட்டா சூடாக் கி கொழம்பு ஊத்தி சாப்டுவே தோழி
சேரி சேரி தோழி
ம்
வேற நீங்க என்ன மாதிரியான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எது சாப்டுவிங்க
வெஜிடபுள் ஃப்ரூட்ஸ்னா வெஜிடபிள்ஸ் வந்து விட்டமின் சி இருக்கிறதா பாத்து சாப்டுவே தோழி என்னன்னா கேரட்டு் பீட்ரூட் அது விட்டமின் சீலா கெடையாது இருந்தாலூ விட்டு கேரட்டு விட்டமின் சீ தா
ஆமாமா
ஹாமா பீட்ரூட்டு விட்டமின் சீலா
நீங்க என்ன க்ரூப் எடுத்விக்கீங்க
கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கே தோழி
சேரி சேரி அதா நல்லா இந்த விட்டமின்லா பாத்து சாப்றீங்க
ஆமா அறா ஃப்ரூட்ஸுன் சொல்லும் போது ஆ நெல்லிக்கா கொலாஜன் இது போட்டு குடிப்பே தோழி
சேர் சேரி வெறு வயித்துல வந்து நெல்லிக்கா எடு க்க கூடாது தோழி அது வந்து ஃபேஸ்கு ஒடம்பு ஆ தலைக்கு நல்லதுதா ஆனா வந்து எப்பொவுமே வந்து வெறு வயுத்துல நெல்லிக்கா எடுக்காதீங்க அது என்ன பண்ணுனா சீக்ரமா உங்க்ளோடய கொடல்ல வந்து புண்ண உருவாக்கிரு அல்சராக்கிரு நீங்க என்ன பண்ணுங்கனா ஆமா கண்டிப்பா நீங்க வந்து நெல்லிக்கா நெறய வீடியோஸ்ல நானு பாத்ருக்கே நெல்லிக்கா மான்னிங் சாப்டனு நானுமே சாப்ட்ருக்கே ஆனா என்னனா டெய்லி ஒரு நெல்லிக்கா எடுக்கற்து ரொம்ப நல்லது ஆ னா டைம் வந்து ஒரு லெவன் ஓ க்ளாக் ட்வொல் ஓ க்ளாக் போல நீங்க கொஞ்ச மாசோ கா காலத்து சாப்பாடு முடுச்சிருப்பீங்கல்ல
ஆமா
அதுக்கப்பறமா நீங்க சாப்டுங்க அப்பன்னா உங்ளுக்கு அது கொஞ்சோ இதா இருக்கு அப்பனா வயிறு கொஞ்சோ ஃபில்லா இருக்குமா நமக்கு கொஞ்சோ அது இ டைஜிஸ்ட் ஆவற போல இருக்கு அது டேரெக்டா போய் நம்ளோடய கொடல ஒன் டச் ஆகாது இது அப்றோ வெரு எதாது காஞ்சு போய் இருக்மா நம்ம எது ஊ த்துனப்போ இந்த புளிப்போடு இருக்குல சோடியம் சம்திங் எதோ ஒன்னு இருக்குல அதுல நெல்லிகால அது வந்து நம்மளோடைய ஸ்டொமக்க வந்து அஃபெக்ட் பண்ணு கண்டிப்பா அதே போல லெமனு எடுத்ரவே கூடாது வெறு வயித்துல
அப்டியா நா வந்து வெறு வயி ட்ல எடுத்தாதா எ ரெசல்ட்டு வருன் சொல்றாங்க
அப்படிலா இல்ல தோழி நீங்க எப்டி எடுத்தாலுமே உங்ளுக்கு வரூ நீங் நீங்க எடுக்றது வந்து நல்லதா எடுத்து ஒர்க் கௌட்லா பண்ணீங்கனா கண்டிப்பா வரு சாப்டுட்டு எது சாப்டாலுமே நீங்க அதுகப்றோ ஒரு சின்ன ஒர்க் கௌட் பண்ணுங்க அது ஸ்ப்ரெட் ஆகு அப்ப ஸ்பீடா து ரிசல்ட்ட காமிக்கு எடுத்தறவே கூடாது வெறு வய்த்ல நா இப்படிதா ஒருக்கா எலும்ச்ச பழோ ஃபுல்லா கேரட் ஜூஸ் போட்டாலு எலும்ச்ச பழம் போட்றுவே பீட்ரூட் போட்டாலு எல்ம்ச்ச பழம் போட்டு எல்லாத்து ஊத்தி ஊத்தி குடிச்சுட்ருந்தே ரொம்ப நல்லது அப்டின்னே வெறு வயித்துல அந்த ப்ரைடல் க்ளோ சொல்வாங்கல்ல ப்ரைட்டுக்கெல்லாமே
ஆமா
அப்ப எங்க அக்கா வந்து எடுத்துட்ருந்தாங்க வெறு வயித்துல வந்து எலும்ச்ச பழோ உப்பு போட்டு சாப்ட்டுட்ருந்தாங்க அப்ப நானு அத சாப்புடுவ அதனால எனக்கு ரொம்போ வயிறு வலி ஆரம்பிச்சிர்ச்சு எதுனாலைன் தெர்ல அப்றோ கீ சாப்டுட்ருந்த வெறு வய்த்ல வந்து நெய் உருக்கி ஒரு ஸ்பூன் சாப்டுட்டு வெது வெதப்பான தண்ணி ரெண்டு க்ளாஸ் குடிக்கணு அ அது சாப்ட்டுட்ருந்த ரெண்டு சேத்தி எனக்கு ஒரே லூஸ் மோஷன் அப்றோ ரெண்டயுமே நா ஸ்டா இது வந்து ஜான் ஒன் ரெவல்யூஷன் எடுப்போம்ல அப்டி எடுத்தது அப்றோ அது ரெண்டயுமே நா ஸ்டாப் பண்ணதுந்தா எனக்கு தெ புரிஞ்சு இதுனால தா நமக்கு அவ்ளோ அஃபெக்ட் டாயிருக்கு நம்மளோடய ஒடம்பு அப்டீங்கறதே இப்போ நா இதெல்லாமே கொஞ் ஆ சொல்லுங்க
நா வந்து கொஞ்ச நாளா எப்பனா மார்னிங் வந்து நெல்லிக்கா வெ ட்டி போட்டு அது கூட வந்து லைட்டா லெமன புழிஞ்சு ஊத்தி வேற மஞ்சள் போ மஞ்சள் ஓ கொஞ்சோண்டு போட்டு வெற பெப்பர் போடுவாங்க லைட்டா பெப்பர் போட்டு எல்லாத்தையு சேட்டா அரச்சு அதோட சார வெறு வய்த்துல குடிச்சிட் இருந்த தோ ழி
சேரி சேரி அந்த மாதிரில்லா செய்யாதீங்க எதுனாலுமே அத போல இந்த பொமைகிரானேட்டு இருக்கு தெரியுமா
ஆமா
அது வந்து நீங்க கால்த்த ஜூஸ் போட்டு குடிக்கணு கால்த்த ஜூஸ் போட்டு குடிஸ்ட்டு அதோட தோடு இருக்குல தோடு
ஆமா
அத வந் ங்க ஒரு மதியம் டைம் கூட லைட்டா அவிச்சிட்டு அத எடுத்து குடிச்சுர்ன் லை ட்டா கடுக்கு ஆனா நல்லது பேஸ்கு
அப்படியா
ஆமா அது உண்ம நா வந்து ஒன் டைம் என்ன பண்டேனா எனக்கு அதுல உள்ள ஸ்ட்ரன்த் அவ்வளோ எறங்கணுன் சொல்ட்டு அத புழ்ஞ்சுட்ட அந்த தோடா அவுச்சிட்டு அது நல்லா கசக்குது அத நம்மளால குடிக்கவே முடியாது வெறும் வென்ன ஆமா அவிச்சி குடிக்கனும்
எங்க வீட்ல பொமிகிரானட் மரம் நிக்கிது
ஆ
ம் அதுலருந்து பொமிகிரானட்டு காய்க்கும் நாங்க தின்னுட்டு தின்னுட்டு தோல தூர போட்டுருவோ
செரி செரி ஏ அது அப்டி நீங்க தூர போடுறீங்க
பின்ன தோல வச்சி என்ன பண்ண முடியும் சொல்லி உள்ள உள்ள இத மட்டும் சாப்
அப்டின்னா நீங்க அத அதே மரத்துக்கு கீழ பொதச்சி வச்சீங்கன்னா அது கொஞ்சம் அதுக்கு ஒரமாவது ஆயிருக்கும்
அப்டியா அதாங்க போடறதே மரத்துக்கிட்டதா போடுவோ
செரி செரி அப்ப அது ஓகே தா ஆனா ஒங்களுக் கெடைக்கலனாலும் கண்டிப்பா அந்த மரத்துக்கு ஸ்டென்த் கெடைக்கும்
ஆமா இனி நீங்க சொல்ட்டீங்க இல்ல இனி பொமிக்கிரானட்ட தண்ணியில அவுச்சி குடிக்கிறதான் வேலையே
அது வந்து நீங்க ரொம்பவும் அப்டி எடுக்க கூடாது தோழி இப்ப மார்ச் ஒருக்கா வீக்லி ஒன்ஸ் நீங்க வந்து பொமிகிரானட் எடுக்கறீங்க அப்டின்னா ஈவினிங் டைம் வந்து அத எடுத்துருங்க
ம் ஓகே தோழி
ம் செரி தோ அப்பறமா உங்க படி ப்பெல்லாம் எப்டி போது தோழி கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கேன் வேற சொல்றீங்க என்ன மாதிரியானது இருக்கு
படிப்பு வந்து இப்போதிக்கு நல்லா போவுது தோழி எடுத்துதர படிச்சாச்சி இனி வந்து கொஞ்சோ பெண்டிங் கடக்குது தோழி
பிராக்டிகல்லாம் உங்களுக்கு ஸ்டாட் பண்ட்டாங்களா
ஆமா தோழி அது மொத நாளே ஸ்டாட் ஆயிருச்சி தோழி பிராக்டிக்கலா பண்ண ஆரம்பிச் தோழி இன்னிக்கி வந்து எங்களுக்கு பிசிக்ஸ் பிராக்டிக்கல் ஃபஸ்ட்டு ரண்டு பீரியட் தோழி து தெணறிட்டு கடந்தோம் தோழி என்ன ஆம் இது ஓ மங்களுக்கே ஒன்னும் தெர்ல தோழி அவுங்களே அவுங்களே ஆமா தோழி எங்கள்ட்ட யூடியூப்ப பாத்துட்டு வர சொன்னாங்க தோழி
ஐய்யயோ ஏ இப்டி இருக்கறாங்க இப்போ உள்ள மேம் எல்லாருமே ஏ மேமுன் வச்சிக்குவாங்களே இனிமே
ஆமா தோழி அப்புறம் வந்து நாங்க யூடியூப் பாத்துட்டு வந்தோம் அப்போ ஒரு மேம் வந்து சொல்லி செந்தாங்க தோழி அது எப்டின்னா ஒரு பவ் ஒரு சின்ன குட்டி பான மாதிரி இருந்து அதுல இருந்து வெந்நீ ஊத்துவாங்க தோழி அப்புறம் வந்து ட தெர்மா மீட்டர் மாதிரி ஒன்னு பெருசா குட்டியா இருக்கும் தோழி அத அதுல்ல போட்டு அது வந்து சோப்பு கலர் லைன் வந்து அது நம்மோ ரூம் டெம்ப்ரேச்சர் ஆ அது வெண்ணி வந்து கொ கூளாவ கூளாவ அது வந்து அப்டே செவுப்புல இருந்த இது லைன் வந்து கொறஞ்சிட்டே வரும் தோழி அப்ப வந்து பக்கத்துல வந்து ஸ்டாப் கிளாக் உண்டு அதுல டைமர் செட் பண்ணி வச்சிட்டு சிக்ஸ்ட்டி செக்கண்ட்ஸு அப்டி அதுல வந்து எத்தன செக்கண்ட்டா வருதுன் சொல்லி ஒவ்வொரு ரெண்டு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அது கொறய கொறய அந்த டைம எடுக்க சொன்னாங்க தோழி நாங்க வந்து அ அது அந்த லைன பாத்துட்டே இருக்கணும் தோழி அந்த ரெண் ரெண்டு கொறயது கரெட்டாதா பாத்துட்டே இருப்பன் தோழி இங்க டைம் வந்து எங்களுக்கு எப்டி து எதுக்கின்னே தெர்ல தோழி மொதல்ல ஒரு ரவுண்டு சிக்ஸ்ட்டி வர இருக்கா அதுல வந்து ஃபிப்டி ஃபிபைல்ல கரெக்ட்டா முடியுதுன்னு வ ச்சிக்கோயே தோழி அதுக்கடுத்தது கரங்கும்போது என்ன டைம் எடுக்குன்னே தெர்ல தோழி அப்டியே தெணறி தெணறி தெணறி லாஸ்ட்ல மறுபடியு உங்கள்ட வெண்ணி கேட்ட அப்றோ ஊத்தி மறுபடியு கரெக்ட்டா சொல்லி கெட்டு இப்ப இன்னொரு பிள்ளையட்ட கெட்டு சொல்லிக்கெட்டு அப்புறம் எப்டியோ முடிச்சுட்டன் தோழி இனி நோட்ல எழுதுறதா வேல
சரி சரி நோட்ல எழுதுறது எப்டி கஷ்டமா இருக்குமா படிக்கறதுக்கு
படிக்கிறதுக்கு எங்ளுக்கு வந்து இப்போதைக்கு க இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கஷ்டமால்ல இனி அடுத்தது போ போக அடுத்த எக்ஸ்ப்ரிமண்ட்லா கஷ்டமா இருக்குன் நெனைக்கன் தோழி
சேரி சேரி தோழி நமக்கு குடுக்க
போதும் நேரம் முடிந்தது மீண்டும் நன்றி வணக்கம்
ஆ
நன்றி தோழி